தோழி வணக்கம் தோழி
பேசலாமா தோழி
அ சொல்லுங்க தோழி என்ன திடிருனு கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க
ஆமா தோழி அ நீங்க மீன் கொழம்பு எப்பிடி வெப்பீங்கன்னு சொல்றீங்களா தோழி
அ மீன் குழம்பல்ல ம் பேசலாம் தோழி மீன் கொழம்பு பத்தி நம்ம பேசலா அ இப்போ வ அப்ப மீன் வந்துட்டு மீன் வந்துட்டு அ நா மீன் கொழம்பு வெக்கிற அப்டின்னாக்கா ம் நெரைய புளி சேத்துப்ப தோழி புளி மாங்கா இதுதா மெய்னா நம்ம வந்து மீன் குழம்புள நம்ம பயன்படுத்துறது அப்புற பாத்தீங்கன்னக்கா நம்ம சின்ன வெங்காயம் அதிகமா பயன்படுத்துவோ மீன் கொழம்பு பொருத்தளவு மீன வந்துட்டு நல்லா இவுங்கோ இங்க கடையிலயே வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க அது இல்லாம பாத்தீங்க அப்டின்னாக்கா வீட்ல வந்து சுத்தம் பண்றது வந்து நல்லா தேய்சு நல்லா இந்த கல்ல வெச்சு நல்லா தேய்ச்சுட்டு அ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புற நம்ம வந்து மீன் கொழம்பு வைக்கிறது தோழி ஒரு சின்ன வெங்காயம் மேம் நல்லெண்ணெ இதுதா நம்ம வந்து மீன் கொழம்பு வேச்சோம்னாக்கா நல்லா இருக்கு நார்மலாவே நீங்க சின்னவெங்காய மீன் குழம்பு வெச்சு எடுத்துக்கு மீன் கொழம்பு வெச்சிங்கன்னாக்கா நல்லெண்ண அதிகமா ஊத்திக்கிட்டோ அப்டின்னா மீன் கொழம்பு கொஞ்சோ நல்லா இருக்கு அதுல அத மீன் குழம்புக்கு தாலிப் மீன் குழம்பு இந்த வடக எல்லா இருக்கு இங்களா அது நா பயன்படுத்துவ தோழி வடகம் போடுவேன் அத இல்லாம நான் வந்து வெந்தயம் சேர்த்துப்பே வெந்தயமும் ந நான்சேத்தப்பே அப்ரோ நான் கருவே பிள்ள சேர்த்துப்பே வடகத்த இல்லாம கருவேப்பில வெந்தய ரெண்டையுமே நான் சேர்த்துப்பே அதுல சின்ன வெங்காய் கொஞ்ஜோ ரொம்ப சின்ன சின்னதா நருக்கா அப்டின்னு நறுக்காம ஓரளவு மீடியமா சைஸ்ல நறுக்கி போட்டு நல்லா வதக்கிருவே தோழி எண்ணெய்லே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புற அதுல மெளகாத்தூல் போட்டு அதியு சேர்த்தே அதுல மேல வதக்கிருவே அப்புற நம்ம புலிக்கரசல ஊத்துவோ புலிகரசல ஊத்துனதுக்கு அப்புற நா வந்து மெளகாதூல் போட மாட்டே மெளகாதூல் போட்டுட்டுதா நான் புளிக்கரசல் ஊத்துவே புளிக்கரசல் வந்து கொஞ் நறையாவே நல்லாவே ஊத்திக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சிருவே அது நல்லா ஒரு இருபது நிமிஷ நல்லா கொதிச்சு அது மேல ஆட வர்ர மாரி வந்ததுக்கு அப்பற தா அதுல மா மீன் மாங்கா போடுறது
ம்
மாங்கா போட்ருவ மாங்கா போட்டு நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு முக்கா பதத்துல வேந்து வந்துருச்சு அப்டின்னா அதுக்கப்புற நான் மீன் தே ப ஆ இப்டிதா தோழி நா வந்து மீன் கொழம்பு செய்வே நீங்க எப்டி தோழி செய்வீங்க மீன் கொழம்பு
மார்க்கெட் போனா கடையிலே வெட்டி மீன் வாங்கிட் வந்துருவ தோழி ஏன்னா டைம் நெறைய அதிகமா கழுவிட்டு இருக்கணும்னா ஆ சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துருவே இப்ப நாட்டு மீன் சமைப்பீங்கலா தோழி நீங்க
அ நாட்டு மீன் வந்துட்டு இங்க விரால் மீன் செஞ்சு சாப்டுவ தோழி மத்தபடி எங்க வீட்டுக்காரங்க மத்த மீன்ல எடுத்துக்க மாட்டாங்க என்னனா பிள்ளைங்கலுக்கு இந்த ம் கெண்ட மீன்ல நெறைய முள்ளு இருக்கு அப்டின்னு சொல்ட்டு சமைக்கமாட்டோ
அதுல வந்து கவுச்சி ஸ்மெல் போ காக மஞ்சத்தூள் கல்லூப்பு அந்த ச சாத கலைரத்தண் கழுவி வெச்சிருவே கொஞ்ச நேர ஊரா வெச்சிருந்தன்னா அந்த கவ்ச்சி ஸ்மெல்ல்லா போயிடு ரொம்ப அதி
ஆமா அத சொல்லுவாங்க ஆமா அதுலயே நம்ம வந்து தயிர் ஊத்தி கழுவுனும்னாக்கா கவிச்சி ஸ்மெல் இருக் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க
ஆமா அதவல சின்ன சின்ன நச்சுத்தன்மை இருந்தாலும் போயிடு அ வந்து அந்த உப்பு மஞ்சள்த்தூள் இதெல்லாம் சேர்த்து மீன் கழுவுறது கழுவிட்டு புளியை வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கழுகுறதுக்கு கரைக்கிறதுக்கு நல்லா ஆ ஈஸியா இருக்கும் க்க முன்னாடியே ஊற வச்சிரு ஊற வச்சுட்டு புளிய கரைச்சிட்டு அதுல மிளகா தூள் நான் இப்ப ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டேன்னா ஒரு ஸ்பூன் வந்து த மிிளகதூள் போடுவே போட்டு அத கசி உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி தனியாக புளிக்கரைசலோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணய் கொஞ்சம் அதிகமாக ஊத் தி ஆ வெந்தயம் சின்ன வெங்காய் தக்காளி பச்சைமிிளகா கருவப்பள இதெல்லா நல்லா வதக்கணும் நல்லா அந்த எண்ணெய் எ நல்லா வதக்கும் போதுதான் அந்த குழம்போட ஸ்மெல்லு வந்து எனக்கு நல்லா கிடைக்கும் கிரேவி மாரியே நல்லா வதக்கிட்டு ம் வதக்கிட்டு இந்த குழம்பு புளிக்கரைசல் மிளகாத்தூள் கரைசல் எடுத்து இதுல போட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ம் தேங்கா ஆவு தேங்கா பாத்தீங்கன்னா தேங்கா கொஞ்சமா பெருச்சரக சீரக ஆ ரெண்டு மூணு மிளகு கூட சிக்கோ ஏன்னா மிளகு நல்லதுங்கிறதுனால பச்ச மிளகா கண்டிப்பா வச்சுக்குலா பச்ச மிளகா வச்சு அரைச்சி அந்த தேங்காய் அந்த கொழம்புல ஊத்துனதுக்கப்புற அதுல லேச கொதி வந்ததுக்கு அப்புற மாங்காலா வெசொ இல்லையா மீன் கொழம்புலா அதனால மாங்கா போடுவோ நிச்சயமா இல்லன்னா வெண்ட க்க போடுவே மாங்கா இல்லைன்னா வெண்டைக்கா மீன் கொழம்புல ஆ நாட்டு மீனா இருந்தா
வெண்டைக்கா வந்து வெண்டைக்கா வந்து எந்த மீன்னு எந்த மீன் கொழம்புல போடுங்க வெண்டக்கே போடுவீங்களா நீ போடுல
ஆ நான் கட போடுவே நாட்டு மீன்லே வெண்டைக்க போட மாட்டே
அப்படிங்களா வெண்டைக்கா போட்டு நா இப்ப மீன் கொழம்பு வெப்பாங்கன்னு இப்பதா முதன் முறையா
அப்படியா டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கு தோழி வெண்டைக்காவ என்ன பண்ணும்னா நீங்க முன்னாடியே வதக்கி அந்த புளிக்கரசல வச்ச எ பாத்தீங்களா ஊத்துறதுக்கு முன்னாடி அதுல போட்டுறணு நல்லா வதக்கிட்டு போட்டுட்டு அந்த மீன் கொழம்புல போடுற வண்டைக்க ரொம்ப நல்லா ரு சியா இருக்கு
எல்லா எல்லாமே எல்லாத்துக்குமே போடலாம எல்லா எல்லா மீன் கொழம்புக்கு வெண்டைக்க சேத்து
ஆ நாட்டு மீன் கொழம்புக்கு சேக்க மாட்டேனா நாட்டு மீன் கொழம்புக்கு மாங்கா மட்டுந்தா சேப்பே
சரி சரி அத கடல் மீன் இல்ல எல்லா மீனுமே சேத்துக்கலா
ஆ ஆமா
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆமா தோழி ஆ வதக்கிட்டு மீன் மாங்காவ போட்டுட்டு அதுக்கு அப்புறமா மீன் அலசி அதுல போட்டுட்டு ஆ கொழம்பு கொதிச்சோனே எறக்கி வைக்கும்போது கொத்தமல்லி பச்ச கொத்தமல்லி தூவி ட்டு எறக்கி வச்சுட்டாக்க அது நல்ல வாசமா இருக்கு தோழி நா அப்படிதா மீன் கொழம்பு வைப்பே தோழி நீங்க தேங்கா ஊத்த மாட்டீங்களா தோழி
நாங்க தேங்கா ஊத்த மாட்டோ நீங்க தேங்கா அப்டிதானே சொல்றீங்க தேங்கா சோம்பு சீரகம் அறைச்சு ஊத்துறே அப்டிங்கறீங்க
ஆ பச்ச மொளகா பச்சை மொளகா கண்டிப்பா வச்சு
அது பச்ச மொளகா கண்டிப்பா வந்து நா சும்மா நா நம்ம தாளிப்பு இந்த வெங்காயம் தாளிக்கிற இல்லையா அதுலயே ந பச்ச மொளகா சேத்துப்பே ஏன்னா நமக்கு அந்த மீன் கொழம்புக்கு அந்த பச்ச மெளகா நல்லாருக்கு சாப்பறதுக்கு நல்லாருக்கு அந்தோட வாசனையுமே நமக்கு நல்லா இருக்கு ஆமா அதனால நா வந்
தாலி ம் அரஞ்
ஆனா நீங்க வந்து தேங்கா பச்ச மொளகா மீன் கொழம்புக்கு இத நீங்க அரக்றீங்கன்னு சொல்றீங்க சீரகோ பெருஞ் சீரகோ மிளகு பச்ச மெளகா இத வந்து நீங்க எல்லாமியு ஆ எல்ல மீனுக்குமே நீங்க சேக்ற அப்டினு சொல்றீங்க அப்டி
ம் ஆமா தோழி
ஓ அப்டிங்ளா சரிங்க தோழி சரிங்க தோழி நாங்க அந்த மாரியே வந்துட்டு இன்ன வரக்கு நா அத வச்சதுல்ல அது வரைக்கு இது இந்த ந்த மாரி ஒரு முறைய நா பயன்படுத்துனதுல்ல கண்டிப்பா நா வேன்னா வெங்கா போட்டு வதக்கனு தோழி இன்னைக்கு புதுசா புதுசா வந்து நா கேள்விப்பட்டுருக்கே வெண்டைக்கா போட்டு செய்றத
அம்ம அம்மா வீட்டு சய்ட்ல நாங்க செஞ்சதுல்ல அதுக்கப்றோ நா இங்க வந்ததுக்கப்றோ ம மீன் கொழம்புனா வெண்டைக்காய் தா
நாம்ப மட்டன் கொழம்புலயே வந்து இப்போ வந்து ஆட்டுக்கறி சமைக்கிறோ அப்டின்னா அதுலயே வந்து முருங்கக்கா அ உருளகெழங்கு கத்ரிக்கால்லா போட்டாவே நல்லாருக்கு
ஆமா தோழி அது நா அது போடுவே கண்டிப்பா போடுவே
ஹ அதுல வந்து நமக்கு வந்து ஆட்டுக்கறியில வந்து எங்க மாமியார் செய்வாங்க கத்ரிக்கா போட்டு செய்வாங்க அதே கத்ரிக்கா கத்ரிக்கா போட்டு செய்வாங்க மத்தபடி எல்லா காயு சேத்து போட மாட்டாங்க ஒண்ணு இது இல்ன்னா அது இல்லனா அது அந்த மாதிரிதா அந்த முருங்கக்கா ஊருலளகெழங்கு கத்ரிக்கா மூன்ல எதோ ஒரு காய் சேத்து செய்வாங்க அது நல்லாருக்கு சாப்டறது நா அவங்க கிட்ட இருந்துதா நான் இத கத்துக்கிட்ட கத்ரிக்கா போட்டு சாப்பிடறக்கு இந்த மட்டன் குழம்பு ரூசி
ம் நா மூணு காய்கறியுமே மூணுமே கத்ரிக்கா உருளக் கிழங்கு முருங்கக்கா மூனுமே நா சேத்து போட்டு போட்டு செய்வே மட்டன் கொழம்பு செய்வ தோழி
ஓ அப்டிங்களா ஆனா ஆமா ஆனா நா கத்ரிக்கா மட்டு போட்டு அப்போ வந்து அதோட சுவையே வந்து நல்லா இருந்தது
ம்
உ இப்போ ஒன்னு நாங்க மட்டன் சமச்சே ரொம் நாளா ஆயிடுச்சு தோழி கறி எடுத்து கொஞ்சோ கொஞ்சோ விரதத்துல னால அப்ப கறி எடுத்து சமைக்கவே நாளாயிடுச்சு ம் ஆமா கண்டிப்பா இந்த முறை நாங்க மீன் எடுத் செய்யும் பொழுது நீங்க சொன்ன அந்த பயன்பா அந்த பயன்முறையில நா கண்டிப்பா பயன்படுத்தி பாக்குறே தோழி
சேரி தோழி ஆ இறால் வாங்குவீங்களா தோழி நீங்க இறால் எப்டி சமப்பீங்க தோழி
ஆ இறால் வந்து இறாலு சிக்கனு ஏறத்தால ஒரு மாரிதா செய்வ நானு இறால் வந்து இறால்வ இல்ல அது இறால் க்ளீன் பண்றது பின்னாடியே இந்த இறாலோட கொடல் இருக்குள்ளைங்களா இறால் குடல் வந்து அத சுத்தோ பண்ணுன தா நமக்கு வந்து இந்த கவுச்சடிக்காது அந்த கொற கொறுப்பு தன்மையு இருக்காது இல்லலைங்களா இறால் செய்யறதுலயையு நா சின்ன வெங்காயோளா சேத்ருக்கே
சின்ன வெங்காயோ சேத்துப்பே நானு இறால் செய்யு பொழுது அதுல நான் சின்ன வெங்காயோ சேதுப்பா தோழி
ஆ ஆ நம்ம கண்டிப்பா இஞ்சி பூண்டு சேக்கணு ஆன அது வாயு சொல்வாங்க
ஆஹ் அப்டிங்களா எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கா கூடாது அப்டிங்கறதுக்காக நா வந்து நா அது சின்ன வெங்காயோ போட்டு இஞ்சி பூண்டு சேத்து நா பண்றது அதுமாரி கழுவு பொழுது வந்து மஞ்சத்தூள போட்டு கழுவி எடுத்துடுறது
உம் இதே மாரி மஞ்சத்தூள் உப்பு நா வந்து ளு அப்டின்னாலே நா வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லா மே போட்டு கொஞ்ச நேர ஊற வச்சா தா அது உள்ள அந்த மேல இருக்கிற நச்சுத்தன்ம அங்கே கடல்லேயே புடிச்ச கொஞ்ச லேட் டாதான நம்மளுக்கு கொண்டு வந்து தராங்க உடனே கொண்டு வந்து தரது இல்லைல அதுல எல்லாமே
கண்டிப்பா தோழி நம்ம அடுத் த க அடுத்த அழைப்புல நம்ம அந்த இறால் குழம்பு வைக்கிறது எப்டி இல்ல இறால் கிரேவி எப்டி வைக்கிறது எப்டின்றத பத்தி பேச
பேசலா தோழி நன்றி தோழி